வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
வழக்கம் வணக்கம் தோழா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கம் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கோ மதிய சாப்பாடு முடிஞ்சிச்சா
முடிஞ்சிட்டு தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆஹ் சாப்பிட்டோ என்ன சமையல் உங்க வீட்ல
சமைக்கல தோழி நா வெளில இருக்க வேல பாத்துட்டு இருக்க தோழி அதனால கடைல சாப்பிட்டந் தோழி
ஓகே ஓகே தினமும் வெளியேதா சாப்பிடுவீங்
இல்லை இல்லைங்க தோழி இன்னைக்குதான் இன்னைக்கு கஞ்சூ
ஓகே ஓகே வெளியில சாப்பறது கொஞ்சோம் அவாய்ட் பண்ணிக்கோங்க செரி செரி ஒர்க்ளாம் எப்டி போது
ஆஹ் நல்லா போதும் தோழி உங்களுக்கு வெயில்லாம் இங்க அதிகமா கிடையாது டெய்லிவும் இங்க மழதா தோழி
அப்டியா எந்த ஊரு நீங்க
ஹ பேங்களூரு தோழி
பேங்ளூரா
சொல்லுங்கள் தோழி என்னத்த தொழி பேசலாம் உணவு முறைகள் பற்றி பேசலாம் செரிங்க தோழி
உணவு முறைங்கன்னா சமைக் சமக்கிறத பத்தி சொல்றீங்களா இல்ல வெளியில சாப் அப்புறோ இது ஃபுட் ஐட்டம் அந்த மாரி சொல்கிறீங்களா
ப்ப உணவுமுறைகல்லாம் எப்டி இருக்கு ஆஹ் கொஞ்சோ கொஞ்சோ தெரியும் தோழி
கெடுதல் தான் நான் சொல்லுவேன் நீங்க என்ன சொல்றீங்க
ஆமாம் தோழி இன்றைய காலகட்டத்துல அனைத்து உணவுகளும் கெடுதலாக மாறிட்டு அப்புறோம் பாத்தீங்கன்னா துரித உணவுகள் என்பது என்னதா அதிகளவு நம்மது இருக்கதோழி மனிதர்களும் என்ன பண்ணாங்க இது அதிக அ விரும்பி உட்கொள்றாங்க இதுனால நெறைய பாதிப்பு ட்கள் என்ன மேற்கொள்றாங்க
ஆமா ஃபுட் ஃபுட் பாய்சன் ஆகுது ப கொழந்தைங்களுக்கும் வாங்கி குடுக்குறாங்க அதெல்லாம் தெருவில விக்கிற பொருட்களை வாங்கி குடுக்கவே மாட்டாங்க அந்த காலத்து த்துல இந்த ஸ்கூல் வாச ல்ல விக்கிற உணவு சாப்புறதுக்கே அவ்ளோ திட்டு திட்டுவாங்க மாங்கா வாங்கி சாப் டுறது நெல்லிக்காய் வாங்கி சாப்புறது இதெல்லாம் சாப்பிட்டாலே சொல்லுவாங்க இப்ப அந்த சிக்கன்ல நல்லா எண்ணெயை ஊத்தி கலரா நல்லா மொறு மொறுன்னு பொரிச்சு வைக்கிறது எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க நீங்களும் அதெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்களா
கண்டிப்பா தோழி அப்புறம் பாத்தீங்கன்னா நெறைய எண்ணெய் கல்லாம் என்ன பண்றாங்க சுத்த பண்ண மாட்றாங்க அதே என்னே து மாற்றி வேற சமையல் ந்தாங்க செய்யறாங்க இதனால நெறைய பிரச்னைய நம்லுது உடம்புக்கு நம்னது கடது தோழி
முன்னாடி அதே சமை எண்ணெயில தா சமச்சிருப்பாங்க அதே எண்ணெயதா இன்னைக்கு சமைப்பாங்க நம்ம வீட்லனா தேவையான அளவு ஊத்தி சமைப்போ அதிகமா யூஸ் பண்ண மாட்டோ வெளி சாப்புர்றத விட வீட்ல செஞ்சு சாப்புர்றது ரொம்போ நல்ல முறை நா நெனக்கிற நீங்க என்ன நெனக்கிறீங்க
கண்டிப்பா தோழி ஒரு ஆரோக்கியமான வாழ்வ் வாழ வேண்டும்னா ஆரோக்கியமான உணவு முறை என்பது மிகவு அடிப்படையானது தோழி இப்பொ உணவு உணவு முறைய நம்ம வந்து கண்டி கரெ கரெக்ட்டாக பின்பட்னாதா என்ன பண்ணு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கு தோழி இல்லைனா மருத்துவங்க மருத்துவமனைகள் இது போன்ற செலவுகள் எனப்படு அதிகம் மாஹ நேரிடக் கூடும் தோழி
ஆமா உங்க வீட்ல பசங்க இருக்காங்களா
இல்லங்க தோழி நா மட்டுந்தா தோழி
அ இருந்த அப்டி அக்கா பசங்க தங்கச்சி பசங்க யாரு இருந்தாலு வெளியில விக்கிற ஃபுட்டு் வாங் குடுக்காதீங்க ஃபஸ்ட்டு சிக்கன அவாய்ட் பண்ணிக்கோங்க அதெல்லா சாப்டவே கூடாது கடல் வாழும் உயிரினங்கள் சாப்ட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இ எது செஞ் எது சாப் புன்னு தோணுச்சினாலு வீட்ல செஞ்சி சாப்புர்றது அத விட ரொம்ப பாதுகாப்பான இருக்குன் நா நெனக்கிற எங்க வீட் ட்லலா நாங்க வெளி ஃபுட்டு் அவ்ளோவா சாப்ட மாட்டோ வெளியிலேருந்து வாய்ன்ட்டு வந்தா அது பாதி வயித்துக்கு போவு பாதி குப்பைக்கிதா போவு இப்போ ஒரு ரெண்டு பரோட்டா வாய்ண்ட்டு வந்தா கூட அதுல என்ன மிஞ்சி போனா ஒன்னு சாப்டுவோ அதோட அவ்ளோதா அந்த கொழம்ப வெச்சி ஒரு ரெண்டு வீட்ல ஊ த்துற தோசைய வெச்சி சாப்டுவாங்க அவ்ளோதா ஒரு தோ ஒரு பரோட்டா வந்து குப்பைக்குதா போவு அது மா சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்தாக் கூட பாதிதா சாப்புடுவோ இல்ல செஞ்சி சாப்புல்லா
கண்டிப்பா தோழி இப்ப வந்து உணவு வந்து உடலுக்கு வந்து ஆற்றல் தருது தோழி இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி என்ன பண்ணு தினமு வந் து உட உணவு என்ன பண்ணணு எடுத்துக்கணு தோணி உணவ என்னா பண்ணாது தவிர்க்க கூடாது தோழி
அது உணவு சாப் புர்றோ றததா ஆரோக்கியமா சாப்புண்ணோ கீரைகள் காய்கறிகள் சிக்கன் புரோட்டின் தா நா இல்லன் சொல்லல ஆனா அது வந்து ரொம்ப சாப்டக் கூடாதுன்னு சொல்ற அதுக்கு பதில் காய்கறிகள் பழங்கள் இந்த மாரி சாப்ட்டோன்னா நம்ப ஒடம்புக் கு நல்லா ஆரோக்கியமா இருக்கு
கண்டிப்பா தோழி அப்பறம் பாத்தீங்கன்னா நறைய பேர் என்ன பண்ணாங்க காலை உணவ என்னா பண்றாங்க எடுத்துக்க மாட்றாங் தோழி இது வந்து உடம்புக்கு என்னா ஆவ்து மிகப்பெரிய கேடு தோழி இதனால நிறைய பிரச்சனைகள் நம்ளும் வரக்கூடும் தோழி
அதனால காலை உணவு நம்ம எடுத்துக்கிறோமோ இல்லையோ ஒரு டம்ளர் ஒரு நீஸ் தனியாவது குடிக்கணும் ஒரு கஞ்சி தன்னியாவது ஒரு டம்ளர் குடிக்கணும் அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்ல ஒரு மோரோ இல்லை சாதம் கரைச்ச தண்ணியோ ஏதோ ஒண்ணு என்ன இருக்கு கோ அதை சாப்ட் டுறது ரொம்ப பெஸ்ட்
கண்டிப்பா தோழி அப்புறம் பாத்தீங்கன்னா கீரைகள் காய்கறிகள் பழங்கள் இது போன்ற உணவு என்ன பண்ண அதிகமா எடுத்துக்கணும் தோழி இது போன்ற உணவுக எல்லாம் அதிகமான சத்துக்கள் இருக்கு நார் சத்துக்கள் வைட்டமின்கள் புரதங்கள் இது மாரி என்ன பண்ணும் உணவுகளை என்ன பண்ணும் எடுத்துக்கணும் தோழி
நீங்க காய்கறி எல்லாம் சாப்பிடுவீங்களா
ஆ சாப்டுவ தோழி சாப்டுவ தோழி
சரி சரி உங்க வீட்ல காய்கறி எல்லாம் செய்ய சொல்லுங்க இப்ப வெயில் டைம் ஜாஸ்தியா இருக்குது நால மோரு இந்த மாரிலாம் நறைய எடத்துக்கிறது நல்லா இருக்கும்
கண்டிப்பா தோழி அப்புறம் பாத்திங்கண்ண பால் போன்ற உணவுகள் எல்லாம் எடுத்துங்கனும் தோழி இது இதுல வந்து அதிகமான கால்சியம் என்னப்பனதே இருக்கு தோழி அது வந்து எலும்புகளுக்கு என்ன பண்ணுது ஓட்டம் அளிக்குது தோழி
கண்டிப்பா தோலா அந்த மாரி நம்ம பசங்க அதாவது நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லி தரணும் நம்மளும் அதை பயன்படுத்தணும் அப்புறம் நம்மளை கேட்பாங்க நீ ஃபர்ஸ்ட் சாப்பறியா என்ன சொல்றியே அப்படின்ற வார்த்தைல்லாம் வரும் அதனால நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்மள யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க
கண் கண்டிப்பா தோழி பாத்தீங்கன்னா பேரு இந்த வெயில் காலங்களாம் என்ன பனது தண்ணீர் குடிக்கிறது இல்ல தோழி இப்ப வந்து தண்ணி இருந்து அதிகளா என்ன பண்ணும் குடி க்கணு தோழி ஆ ஆமாம் ஆமாம் தோழி ரெண்டு டூ மூணு லிட்ட என்ன பண்ணும் தண்ணீர் ந்பது நம்பனும் குடிக்கணும் தோழி
அது உங்களை சுத்தி இருக்குற உங்களுக்குெல்லாம் நீங்க சொல்லுங்க தண்ணிர் நறைய குடிங்க வெயில் ஜாஸ்தியா இருக்கு மோர் குடிங்க பழைய சாதம் இருந்தால் அதை கரைச்சி குடிங்க இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுங்க
கண்டிப்பா தோழி அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமான உணவுகளை நம் நம்ம சாப்பிட்டு என்ன பண்ண பழக வேண்டும் தோழி ஆ அழகிய காய்கறிகள் அழகிய பழங்கள் இப்ப இந்த ரோட்டோரத்தில் விற்கக்க கூடிய உணவு முறைகள் இதெல்லாம் என்ன படும் நம்ம என்ன படும் தவிர்க்க வேண்டும் தோழி
இந்த காளான் இந்த பானிபூரி இந்த சுண்டல் இதெல்லாம் பசங்களளுக்குகெல்லாம் சாப்பிடவே கூடாது ஏன்னா அதுல எவ்வளவு புழு இருக்கு அப்படியே சமைக்கிறாங்க அதுவும் இந்த இந்திக்காரனுங்க செய்யறதெல்லாம் சுத்தமா நல்லாவே இருக்க மாட்டேது அதுல புழுவூ இருக் இருந்தாலு பாக்க மாட்றாங்க பூச்சி இருந்தாலு பாக்க மாட்றாங்க அப்டியே களறி குடுத்துட்றாங்க அத எத்தனையோ வாட்டி எடு பத்து அவங்க கடையெல்லா மூட சொல்லி எவ்ளோ பிரச்சன பண்ணாக்கூட அவங்க கேக்க மாட்றாங்க திரும்ப வந்து அதே தொழில் தா பண்றாங்க கொஞ்சோ சுத்தமா பண்ணாவாது நல்லாருக்கும் ஸ்கூல் உட்டு வர்ற பசங்களுக்கு என்ன தெரியும் ஏதோ பசிக்குது அப்டின்னு சொல்லி வாங்கி சாப்ட்ருவாங்க சாப்டும்போது எல்லா அத கவனிச்சு சாப்புட்றாங்களா இது என்னது அது என்னதுன்ட்டு எடுத்து லபுக்கு லபுக்குனு போட்டுக்குறாங்க அவ தான் முடிஞ்சிச்சு போயிட்டே இருக்காங்க
ஆமாம் தோழி பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல கூட நகறிய நறைய விஷ்யங்கள் அது மாரி தா பகிர்றாங்க தோழி இந்த உணவு பழக்கம் இந்த வட வடமொழி
ஆ அவங்கதா கொஞ்சோ சுத்தமே இல்லாம செய்றாங்க ரொம்ப எப்டி சொல்றது சாப்புட்றது ஒருத்தவங்களுக்கு உணவு குடு இருக்கறதுனாலே நம்ம வீட்டுல சாப்ட்ட பொருள தரமாட்டோம் நம்மளுக்கு யாருக்காவது ஏதாவது குடுக்கணும்னாலே ஃபஸ் ஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு குடுத்துட்டு வந்துதா நம்ம மிச்சோ இருக்கறத ஆனா அவனுங்க பண்ற சுத்தமே என் சுத்தமா புடிக்கவே மாட்டிங்தான் அவனுங்க கடையெல்லா ஃபஸ்ட்டு ஒழிச்சிட்ணு அப்டின்ற ஐடியாலதா எனக்கு தோணுது
கண்டிப்பா தோழி அப்றோ பாத்தீங்கன்னா இந்த எண்ணெய் சார்ந்த உணவுகள என்னா பண்ணு அதிகமா என்னா பண்ணாது எடுத்துக்கக்கூடாது தோழி
ஆமா அதெல்லா கொஞ்சோ சொல்லணு இந்த எண்ணப் பொருளு இது இதுன்னு சாப் ட்டா அதெல்லா செட் ஆவாது அதெல்லா நல்லாவு இரு க்காது அதெல்லா சொன்னா கேக்கவே மாட்றாங்க சொன்னா எ எது ருசியா இருக்கோ எது டேஸ்ட்டா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கோ அத தா சாப்புட்ணு ன்றாங்க கொஞ்சோ டேஸ்ட்டு கம்மியாயிடுச்சுனாக் கூட சாப்ட மாட்றாங்க என்ன பண்றது இந்த கலர் ஃபுல்லா இருக்க அந்த சிக்கன மாட்டி உட்டுட்டு அது நல்லா சுத்துது நல்லா அது ஷவர்மா சிக்கன் ரோலு இப்டிஅப்டினு தா சாப்புட்றாங்க
கண்டிப்பா தோழி அப்றோம் வந்து இந்த இனிப்பு வந்து என்னா பண்ணு அளவோட எடுத்துக்கணு இந்த கா த்துல நெறைய பேர் என்னா பண்றாங்க இனிப்புகள் அதிகமா எடுத்துக்குறாங்க இனிப்புகள நம்ம அதிகமா எடுத்துக்கக்கூடாது தோழி அளவோட என்னா பண்ணும் எடுத்துக்கணு
இப்ப ஒரு குடும்பத்துல பத்து பேர் இருக்காங்கன்னா பத் பத்து பேர்ல எட்டுப் பேருக்கு ஷுகர் இருக்கு ரெண்டு பேர் தா நார்மலா இருக்காங்க அப்பல்லா யாருக்குமே ஷுகர் இருக்காது ஷுகருன்றது பணக்கார நோய் சொல்வாங்க வசதியா இருக்கிறவங்களு க்கு தா அந்த நோய் வரு அப்டின்ட்டு இப்ப பாத்தா எல்லாருக்குமே இருக்க பொறக்குற கொழந்தையிலே இருக்கு
ஆமா தோழி அப்பறோ பாத்தீங்கன்னா உப்பு என்னா பண்ணும் நம்ம அளவோட எடுத்துக்கணு தோழி இந்த அயோடினாலு நெறைய பிரச்சன என்னா பண்ணும் ஏற்படும் தோழி குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஊற்காய் ஐட்டங்கள் தோழி இப்ப ஊற்
ஆ ஊற்கானா ஊற்கா உப்பு கருவாடு அப்பளோ இதெல்லா அதி கமா சாப்டக்கூடாது
ஆமாம் தோழி
ஆ அதனால இருக்க உப்பு நம்ப ஒடம்புக்கு கெடுதல் தா உப்பு கம்மியா சாப்புறது உண்மையாவே ரொம்ப ஆரோக்கியமானது அதிகமா சாப்ட்டு அது நமக்கு ஒடம்புக்கு கெடுதீன்னு யாருக்குமே தெரியமாட்டிது கொஞ்சோ உப்பு கம்மியா இருந்தாலு ஒடனே உப்பு எடுத்துட்டு வா உப்பு கம்மியா இருக்குன்றாங்க அது கம்மியா சாப்ட்டா தா என்ன ஒரு நாளு என்ன ஆயிடப்போது
ஆமாம் தோழி புரதச்சத்து நெறைந்த உணவுகள என்னாப் பண்ணும் நம்ம உணவுல என்னாப் பண்ணும் சேத்துக்கணு தோழி அப்பறோ பாத்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள் நெறைய பருப் பூ வகைள் இருக்கு இந்த பருப்பு வகைல என்னப் பண்லா நம்ம அன்றாட உணவு முறை ல என்னாப் பண்ணலா‌ எடுத்துக்கொள்ளலா தோழி சிறுதானியங்கள் பருப்பு வகைகள்
பருப்பு வேக வெச்சு சாப்புறது மிகவும் நல்லது ஓகே தோழா உங்களோட பேசுனது க்கு மிக்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழி தோழா ஹலோ
அப்றோ வந்து இரவு உணவு என்ன பண்ணணு நம்ம குறைவாக எடுத்துகனு இப்ப காலை உணவு மதிய உணவு எத் தவர நம்ம இரவு உணவு இரவு உணவு வேணாம்னா கொஞ்சோ கம்மியா எடுத்துக்க வேணு தோழி அப்றோ வந்து உணவு வந்து நன்றாக மென்று சாப்பிட வேண்டும் தோழி
ஆஹ் அது அளவுக்கு அதிகமா சாப்ட்டு நைட்டு செமிக்காம வாந்தி எடுத்துக்குணு கஷ்டப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்றது அது ஒரு பக்கோ கஷ்டமா தா இருக்கு செமிக்காம அதுக்கே ஒ ரெண்டு இட்லி சாப்ட்டு அதுவு நேரத்தோட சாப் உன்னு ஏழு மணிக்கே டின்னர முடிச்சிட்ணு இரவு உணவு வந்து ஏழு மணிக்குள்ள முடிச்சுட்டா இன்னு ஒடம்புக்காரோக்யமா இருக்கு நல்லாருக்கு அது நேரங் கெட்ட நேரத்துல சாப்டுட்டு செமிக்காம அதுக்கு பதில் லிங்காம் வாங்கி குடிச்சுக்குட்டு வாந்தி எட்த்துக்குட்டு மறுநாள் வாந்தி லூஸ் மோஷனு இதெல்லா ரொம்பா கஷ்டோந் தான அந்த ரெண்டு இட்லி சாப்ட்டு நிம்மதியா படுத்து தூங்கறது எப்டி இருக்கு
ஆமாம் தோழி நறய எடங்கள்ல என்னா பண்றாங்கனா உணவ என்ன பண்றாங்க வீணடிக்கிறாங்க தோழி சுத்தமான உணவா இருக்கட்டு எல்லாத்தியு என்ன பண்றாங்க வீணடிக்கிறாங்க நமுக் போதுமானளவு மட்டு உணவ என்னா பண்ணு நம்ம எடுத்துக்குட்டு மிச்சத என்னா பண்ணு வெச்சிட்ணு தோழி செரிங்ளா
ஆமா இல்லாதவுங்க அத எடுத்து சாப்ட்டு பாங்க அத கீழ போட்டா நாய்து நாய் தா சாப்புடு எவ்ளோ ஏழ மக்கள் இல்லாம கஷ்டப்படுறாங்க அவுங்கள்லா சாப்டுவாங்கல்ல நமக்கு மிஞ்சினது போக இல்லாதவுங்களுக்கு குடுத்தா அவுங்க ஒரு வாய் ஒரு ஒரு வேல வயிறாற உணவு சாப்ட்டா அது நமக் க்குதானா ரொம்பொ சந்தோஷொ
கண்டிப்பா தோழி உங்கல்ட பேசி உரையாட மிக்க நன்றி தோழி பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்தீர்கள் தோழி நன்றி தோழி